ஹலோ கேக்குதுங்களா
ஆ கேக்குது கேக்குதுங்க சொல்லுங்க வணக்கம்
சேரி ஓகே நீங்க இதுக் முன்னாடி எதனா ஒரு டூருக்கு போயிருப்பீங்க இல்லனா அந்த புடிச்ச விஷயம் அதல்லா பண்ணிருப்பீங்க அத பத்தி எதனா சொல்ல முடியுமா உங்களுக் இந்த எடத்துக்கு போனப்பா
கே ஒரு இது லேட்ஸ் மட்டு சொல்றே இப்போ வந்துட்டு நா வந்துட்டு இங்க எதுக்கு போனேன்னா தி எல்லா கேரளால்லா எல்லா பக்கோ சுத்திட்டே அ ஒன்னே ஒண்ணு மட்டு ரெண்டே ரெண்டு மட்டு பென்டிங் இருந்துச்சு அலப்புலாமும் அ இது வர்க்கலாவ் மட்டு பென்டிங் இருந்துச்சு ஆக்சுலி வந்து போ சட்டு அ சடனா பிளான் பண்ணிட்டாங்க ஆக்சுலி பாடே வந்ட்டு மண்டே எங்க வீட்டுக்காருக்கு சோ வந்து சாட்டர்டே சண்டே கிளம்பலா அப்டின்னு சொல்லிட்டு சாட்டர்டே அவர்க்கு எப்பவுமே ஃப்ரீதான் சாட்டர்டே சண்டே சோ சாட்டர்டே கெளம்பனோ கெளம்பிட்டு போ அ போட்டிங்கு மின்னார்த்துனாளு நா ச ஃபோன் பண்ணி கேட்டே எயிட்டி தௌசண்ட் எயிட் ஜீரோ எயிட்டி தௌசண்ட் அ நாலு பேரு மாம்னா மாமியா நானு எங்க வீட்டுக்காரு எம் பையன் ஏ என்னோட் தம்பி பையன் என் பையன்க்கு எட்டு வயசு என்
னாங்க சொல்றீங்க எண்பதாயிரத்துக்கு ஒரு சூப்ரு ஒர் வேற எட்த்ல பண்ட்டு போயிட்லாமே
அதா எம்பதாயிரம் முப்பதாயிரம் நாப்பதாயிரம் இப்டியே சொல்லிட்டு இருந்தாங்க என்ன பண்றதுன்னு தெர்ல சரி அங்க போனா கொஞ்சோ க கம்மியா கொடைக்கும் இல்லாட்டி ரூம் ஸ்டே பண்ணிட் போயிர்லா அப்டின் சொல்லிட்டு ஒரு இதுல அப்புறம் கொளம்பிட்டோ மார்னிங் சிக்ஸ் ஓ கிளாக்கே நா வந்து ஆஃப்டர் மா மார்னிங்கே பிரேக் பாஸ்ட் ரெடி பண்ணிட்டு லன்ச்சூ ரெடி பண்ணிட்டே லன்ச்சூ ரெடி பண்ணிட்டு என்ன செஞ்சே உப்மா செஞ்சேன்னு நெனக்கிறே ஆ உப்மா செஞ்சுட்டு அ ஆஃப்டர்நூன் வந்து குஸ்கா செஞ்சு வெஜிடபிள் பிரியாணி செஞ்சு எடுத்துட்ட எடுத்துட்டு அப்றோ கிளம்பிட்டோ கிளம்பிட்டு அப்றோ ப்மா காலைல மானிங்கே ச நாங்க ஒரு இடத்துல நின்னு சாப்டுட்டு பெட்ரோல் எல்லா அடிச்சிட்டு அப்புற கிளம்புனோ நா கொஞ்ச நேர ஓட்னே அப்புற அவர் கொஞ்ச நேர மாத்தி மாத்தி ஓட் ன ஏனா அவரு ஒர்க் பண்ணி முடிச்சு காலைல அப்டியே கிளம்பிட்டோ நைட் ஒர்க் பாத்தாரு சோ அவருனால ஃபுல்லா அவர்னால ஃபுல்லா ஓட்ட முடியாதுன்டு மாத்தி மாத்தி ஓட்னோ செம்ம டிராஃபிக் அஞ்சரை மணிக்கு செக் கினு மறுவுடி நாங்க போன் பண்ணி நா ஃபாலோ பண்ணி ஒரு தேர்ட்டீன் தௌசணுக்கு ஒரு போட் புடிச்சிட்ட எல்லாவுமே காஸ்ட்லியா தா சொன்னாங்க அப்றம் மறுபடியு கடைசிக்கு ஒரு போட்டு புடிச்சோ போட்ட புடிச்சுட்டு எல்ல இந்த மாதிரி எல்லா அரேஞ்ச்மெண்ட் அப்டினு சொல்லி சொல்லிட்டாங்க ஃபை தேர்ட்டிக்கு செக் இன் ஆகணு அப்பதா வந்து சூரிய மறையறத பாக்க முடியு அப்பதா உள்ளுக்குள்ள கூட்டிட் போவோ கொஞ்ச நேர அப்டினாங்க ஆனா பட் நாங்க ட்ராஃபிக்ல மாட் டி மானிங் சிக்ஸ் ஓ கிளாக் கெளம் வந்து நைட்டு போட்டு க ஷ போட்டுக் போய் சேர்றக்கே செவன் தெர்ட்டி ஆயிடுச்சு
ம்
போன உடனே ஒரு காஃபி குடுத்தாங்க அழ இது பழ பஜ்ஜி கொடுத் தாங் கேரளால அதான ஃபேமஸு அது குடுத்தாங்க சாப்ட்டுட்டு அப்புறமா ரெடி ஒரு செவன் தேர்ட்டி ஒரு எயிட் ஓ கிளாக் காஃபி குடிச்ட்டு பழ பஜ்ஜி சாப்ட்டுட்டு ஒரு நைன் தேர்டி திக்கு அந்த மார அப்புற அப்பவே அங்கேயே கார்ல வரும்போதே போன் பண்ணி கேட்டோ ஃபிஷ்ஷூ வந்துட்டு இங்க அங்கதா கொஞ்ச வெல கம்மியா இருக்குனுட்டு பிஷ்ஷு எவ்ளோ கிடைக்கு அப்டினு கேட்டதுக்கு ஒரு பி தௌசண்ட் ருபீஸ் அப்டினாங்க சேரி பிஷ் வேணா நீங்க சமைக்கிறதே சமைங்க அப்டின் சொல்லி த அப்புற ரைஸ்ஸு டாலு ரசோ ஒரு பொரியல் அப்பள அ சிக்கன் கறி சப்பாத்தி செஞ்சிருந்தாங்க அப்புற அங்க நைட்டு டின்னர் அப்டியே முடிச்ட்டு ரெண்டு ரெண்டு ரெண்டு ரூம் தா ஒண்ணு வந்து மாமனா மாமியா தங்குனாங்க ஒண்ணு வந்து நாங்க தங்குனோ நாங்க தங்கனோ ரெண்டே ரெண்டு ரூமு தா அ ஏசி போட்டு ருவாங்க மா வ அ நைட்டு பத்து மணிக் போட்டு ஏசி மானிங் செவன் ஓ கிளாக் ஆஃப் பண்ணிருவாங்க அந்த மார உள்ள போக முடியில ம நைட் லேட்டா போனதுனால அப்புறம் வந்துட்டு இந்த மார குடுத்துட்டு அப்புற நைட்டு தூங்கிட்டோ தூங்கிட்டு மானிங் எந்திரிச்சுட்டு அ காஃபி குடுத்தாங்க குடுத்துட்டு மறுவுடியு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு எல்லா மறுவுடி குளிச்சிட்டு மறுவுடி ச பிரேக்ஃபாஸ்ட் குடுத்தாங்க தோச அதுலயே அந்த பதிமூணாயிரத்து தி இதெல்லா இன்க்ளூடு அ தோச சட்னி சாம்பார்லா குடுத்தாங்க சாப்டுட்டு உள்ளுக்குள்ள கூட்டிட் போனாங் கடலுக்குள்ள கூட்டிட் போயிட்டு இந்த மாதிரி ஒரு ஒரு டூ ஹவர்ஸு அந்த மார கூட்டிட் போயி து நம்மளுக்கு வந்து ஆ மசாஜ் சென்டர் இருக்கு அப்புற வந்து ஸ்பீட் போட் இங்க இதெல்லா இருக்கு நம்மளுக்கு வேணுன்னா அதெல்லா எக்ஸ்பிளோர் பண்லாம் இல்லாட்டி அந்த போட்டிங் மட்டு எல்லா நின்னு ஃபோட்டோ எடுத்துட்டு எல்லா பக்க டான்ஸ் ஆடிட்டு நை டான்ஸ் ஆட்னோ டிஜே மார போட்டு எல்லா போட்டுவுட்டுருவாங்க டான்ஸ் ஆடிட்டுருக்கலா நம்ம புடிச்ச பாட்டு போட்டு டான்ஸ் ஆடிட்டுருக்கலா அப்புற வந்துட்டு மானிங் அதே மார போட்ல டான்ஸ் ஆடிட்டு அத மார அந்த வியூ இவெல்லா பாத்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு அப்டியே உள்ளுக்குள்ள ரொம்ப தூரோ கூட்டி போவாங்க கூட்டிட்டு போயிட்டு கொண்டுந்து விடுவாங்க ஒரு டென் தேர்ட்டி அந்த மாற மறுவுடி செக் அவுட் ஆயிருவோ செக்அவுட் ஆயிட்டு கார் எடுத்துட்டு மறுபடியு கிளம்பிட்டோ வர்க்லா போலா அப்டின்னு சொல்லிட்டு அப்ரோ வர்க்லால வந்துட்டு ஒரு ஒரு ஸ் த்து இ சீதாக்கு ராமருக்கு ஆ ஏதோ உதவி பண்ண கழுகுங்ளாமா அது கழுகு பேரு ஏதோ சல் சொல்லுவாங்க சம்திங் ஏதோ கழுகு பேர் அது சொல்லுவாங்க அந்த அது வந்து ஒரு அந்த அந்த இடத்த வந்துட்டு ஒரு இது பண்ணிருக்காங்க அந்த கழுகுக்கு வந்து ஒரு செல இது பண்ணிர்க்
ஆமா அது பெருசா பிக்கா அத படுத்துட்டு இருக்க மாரிருக்கு
ஆ ஆமா அதுக்கு பேர் கயா சம்திங் கே ள ஆரம்பிக்கு கயா அந்த எடத்துக்கு போனோ ஃபஸ் ட்டு வர்கலா போல வர்கலாக்கு அங்கிருந்து ஒரு டென் கிலோமீட்டர் தா ஃபர்ஸ்ட் அங்க போனோ மார்னிங் அ இ ஆ ஆப்டர்நூன் ரீச் ஆகுது ஒரு டூ ஓ கிளாக் ரீச் ஆயிட்டோ பட் என்ன ஆச்சுன்னா செம்மா கூட்டோ வெள்நாட்ல இருந்தெல்லா அப்டி வந்த்ருக்காங்க
ஆ
லா அவ்ளோ கூட்டோ ஆ ரோப்கார் போறக்கு இது இல்லையா ரோப்கார் வந்துட்டு ரொம்ப புக் புக்காயிடுச்சாமா அதுனால ரோப் உக்காரு இல்ல நடந்து போகணு நடந்து போறக்கே ஒரு ஆளுக்கு வந்து டூ தௌசன் ஆமா
ஆ
அ டூ தௌசன் அப்டின் சொன்னாங்க செம்ம கூட்டோ கியூல நிக்கணோ சேரி இங்க குழந்தைங்கள வச்சிட்டு பசி டைமு வேற சேரி இன்னொரு டைம் பாப்போ அதுவு செம்ம கூட்டமா இருந்துச்சி இந்த கூட்டத்த வச்சிட்டு அவ்ங்க ஒன் கிலோமீட்டர் எங்க மாமியார்னாலல்லா நடக்க முடியாது சேரி உன்னோரு டைம் பாத்துக்கிலா அப்டின்னு சொல்லிட்டு அ கிளம்பிட்டோ அங்கிருந்து கிளம்பிட்டு நேரா வர்க்கலா கிளிஃப் அப்டின்னு ஒரு எடோ இருக்கு
ஆ
பீச்சு பீச்சு அங்க போயிட்டு மூணு மணி இருக்கு அப்போவா சாப்டோ சாப்பாடு வந்து உஅ எப்டி சொல்றதுங்க சாப்பாடு வந்து ஒரு ஒரு ஹோட்டல் போனோம்னா சாப்பாடு நல்லா இருக்கு அப்டின்னா ஒரு வேல்யூ ஒரு ப்ரைஸ் குடுத்தோம்னா அதுக்கு ஓகே இந்த ப்ரைஸ்சுக்கு இந்த சாப்பாடு ஓகே அப்டின்னா ஓ கே பட் நல்லாவே இல்லாத சாப்பாடுக்கு அவ்ளா காசு குடுத்து சாப்ட்டு வந்தாங்க வேற வழியே இல்ல அப்டின்னு சொல்லிட்டு அப்றோ சாப்ட்டுட்டு பீ ச்சில இறங்கி ம் அப்றோ இவுங்க எங்க மாமனாரு மாமியா ஒரு பக்கோ உக்கார வச் சுட்டு எங்க மாமனாருமே எங்க வீட்டுக்காரு போய் பீச் கிட்டயே ஒரு ஸ்டே பாத் துட்டு வர போயிட்டாங்க நானு பசங்களு பீச்ல இருந்தோ அப்றோ வந்துட்டு அவுங்க வந்துட்டு ஸ்டே பாத்துட்டு வந்துட்டு எங்க மாமனாரையு மாமியாவையு கொண்டு பேய் அங்க விட்டுட்டு வந்துட்டாங்க இதுல அ ரூம்ல விட்டுட்டு வந்துட்டாங்க போய்ட்டு ட்டு வந்துட்டு நாங்க பீச்சல கொஞ்ச நேரோ இருந்துட்டு அப்புறோ கெளம்பி ரூமுக்கு போலா அப்டின் சொல்லிட்டு வேற வேல போலாப் அப்டின் சொல்லிட் டு கூட்டிட்டு போனாங்க மழ புடிச்சுகிச்சு செம்ம ஜாலியா இருந்துசிங்க அந்த வீடெல்லாம் அந்தக் கடலு கடல ஓட்டி கொஞ்ச அந்த சைடு போனிங்ன்னா வீடுங்களா இரு இருக்குது அந்த வீடுங்கல்லா பூச்செடி ஃபுல்லா சோ இப்ப சூப்பரா இருக்கு வீடு சூப்ப சூப்பரா பூச்செடி மழ வேற அடுத்தநாள் எங்க வீட்டுக்கார் பேர்டே வேற செம்மையா இருந்துச்சு எனக்கு வந்து எப்டி இருந்துச்சு தெரியங்களா அ இவங்க எங்க வீட்டுக்கார் வந்துட்டு ரூம் அங்க ஒரு டைம் தா போயிருந்தாங்களா அந்த வலி தெரில மேப் போட்டுகிட்டாங்க எங்க மாம்னாரு இத அனிப்புட்டாரு லொக் லொகேஸ்ன் அனுப்புட்டாரு மேப் போட்டுக்கிட்டாங்க மொபைல் வேற ஸ்விட்ச் ஆஃப் ஆக போது ஒரு டென்ஷனாவே அவங்க பாத்துட்டுஇருதுட்டு இருந்தாங்க அலோ டென்ஷனாவே டொன்ஷன் டென்ஷனாவே ரூட் பாத்துட்டுஇருதுட்டு இருந்தாங்க பட் நா வந்து மலைல செம்ம என்ஜாய் பண்ணிட்டு அந்த பூவெல்லா பொறிச்சுட்டு ஒரு பொக் கே மாரி ரெடிப் பண்ணி அவுங்குளுக் கே தெரியாம பின்னாடி வந்துட்டே இருக்க நானு என் தம்பி பையனு ல்லா பொறிச்சு ஒரு பொக்கே மாரி ரெடி பண்ணி அவருக்கு சர்ப்ரைஸ் குடுத்தோ நல்லா இருக்குது நீங்க எ நானே டென்ஷனா வந்துட்டு இருக்க நீங்க பாரு என்ன ரெடி பண்ணிற்க்
அது வந்து ஒரு மெம்ரப்லா ஒரு கிப்ட் அண்ட் மெமர் பல் மூமண்ட் லைஃப்ல வந்திருக்கு
அ ஹா ஆ ஆ எடிக்கே ஆ அவுங்க சொல்லு அவுங்க அப்டி சொல்றாங்க நானே டென்ஷன்ல வர் ர ரூமுக்கு எங்கே போறது சுவிட்ச்சாஃப் ஆவபோது எப்டி சுத்தி எந்த வழியா வந்த அப்டின்னா அப்டியே திருப்பி அப்டியே திரும்பி போனா ரொம்ப தூரோ அப்டின் தா இந்த சைடு கூட்டிட் டுவந்த அப்டின்னு சொல்லி சொன்னாங்க அப்ப ரூம் ரீச் ஆயிட்டோ அப்பரோ ரூம் கொண்டு போய் அப்பரோ குடுத்தாயின் தா ரெடி பண்ணியாவது வந்து ரொம்ப நல்லாருக்கு அப்டின் சொல்லி சார் வாங்கிட்டாங்க அப்ரோ போயிட்டு மறுபடி டின்னர் டின்னருக்கு போய் சாப்டுட்டு
கொஞ்ச நா பேசிற்றன்கா ஃபுல்லா பொலந்து பேசுனாலு எனக்
சேரி ஓகே ஓகே ஓகே ஓகே
நானு இது மாரி வந்து பாத்தீங்னா ட்ரிப் வந்து எனக்கு ரொம்ப மெமரபுளா வந்து குடுத்த ஒரு விஷ்யோ வந்து நா நெறைய ட்ரிப் நாங் நீங்க சொன்ன மாரி போய் கும் அப்டீங்கும்போது பிரெண்ட்ஸ் கூட போகும்போது ஒரு விஷ்யோ வந்து அழகாவே இருக்கு மில்லையா அப்ப என்னோட யூ ஜி படிக்கு பொழுது காலேஜ்ஜி ஹைதராபாத் நாங்க போயிருந்தோ ஃப்ரெண்ஸா அது ஃபைவ் டேஸ் ட்ரிப்பா இருந்தது அப் இப்போ வந்து பாத்தீங்னா செம்ம ஜாலியா செம்ம என்ஜாய்மெண்ட் டு அ அந்த எபக் ஹைதராபாத்ல சாமினார் அதுக்கப்றோ வந்து நெறைய பேலஸ் இருந்தது அந்த பேலஸ்ஸு அதுக்கப் அப்றோ வந்து லகங்கா ஃபேமஸ் அங்க வந்து பாத்தீங்னா நெறைய லகங்கா ஹைதராபாத் பிரியாணி பிஸ்கெட்ஸ்ஸு அப்டி இப்டின்ட்டு ஒரு சூப்பரான ஒரு இதுவா இருந்தது அந்த சைட் சீனு கடலுக்குள்ள கடல் ஆண்ட ஒரு ஒரு ஸ்டாச்சூ மாரி இருந்து அங்க போய் பாத்தது அப்டின்டு ஒரு எப்டி சொல்றதுன்னா ஹைதராபாத் சுத்தி அந்த ஹைதராபாத் ஜூக்கு அப்டில்லா கூட்டிட்டு போனாங்க அது வந்து பாத்தீங்ன்னா ரொம்ப ஒரு மெமரபுல்ஸ் ஃபோடோ இதுவு நெக்ஸ்ட்டு பட்டர்ஃப்ளை கார்டன்ஸு அப்டின்ட்டு அது வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட போற்த்துனால வந்து பாத்தீங்ன்னா போகும்போது லூட்டி அடிச்சிட்டு சாங்ஸ் போட்டு டான்ஸ் ஆடி டு ட்ரெய்ன்ல அப்டியே கால்ல ம மார்னிங் தான் வந்து ரீச் ஆகணும் அதுக்கப்ற அங்கந்து வந்து பாத்தீங்ன்னா அரேஞ்ச் பண்ண பஸ்ஸு அது மேரி வந்து கூட்டிட்டு போய் எங்கள வந்து பாத்தீங்ன்னா விட்டுட்டு இப்ப கேக்குதுங்களா
அது வ தெளிவா கேக்க விட்டு விட்டு கேக்குது அ கேக்குது இப்ப கேக்குது சொல்லுங்க
அ அதுக்கு நாங்க போய் என்ஜாய் பண்ணி அது வந்து என் லைஃப்ல வந்து மறக்க முடியாத ஒரு விஷயம் அதுக்கப்பறம் இன்னொரு இதுன்னா நாங்க பிரெண்டஸ் கூட சேப்பாக்கம் ஸ்டேடியம் போயிருந்தோம் இந்தியாவ ஆஸ்திரேலியா மேட்ச இதுக்கு அது வந்து பாத்தீங்கன்னா ஏனா பிரண்டஸ் கூட போகும்போது ரொம்ப மெமரபல் இருந்தது கண்டிப்பாங்க நெறைய விஷயம் பேசு நீங்களும் நெறைய விஷயம் ஒரு மெமரபுள் மூமெண்ட் அழகாக ஷேர் பண்ணீங்க உங்க கூட பேசல ரொம்பவே சந்தோஷங்க நன்றிங்க
ஓகேங்க ஓகேங்க நன்றி